கம்
என்னங்க எப்புடி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா இருக்கேங்க இன்னிக்கு கொஞ்சோ ரொம்ப என்னா சொல் றது ஒரு மாறி போச்சு இன்னிக்கு வேலையே
ஓ என்ன இப்புடி சொல்லிட்டீங்க
நா ஒரு ஒர்க் பண்ணலான்னு போனா அந்த ஒர்க்க தவிர மத்த எல்லா ஒர்க்கையு பண்ணிட்டு வன்ட்டே நா இன்னிக்கு
அது கரக்டு தானே அது வந்து அப்பப்போ அந்த ஒர்க் ஸ்மூத்தா நடக்காம வேற எதோ என்ன சொல்றது அந்த குறுக்கு அ வேற எதோ நம்ம யோசிச்சதென்ன நம்ம பண்றது என்ன மாதிரி ஒரு ஒரு வாட்டியாது அந்த மாதிரி ஆகணோ தானே
ஒரு வாட்டி ஆனா பிரச்சன இல்ல என்னோட லைஃப்ல பாதி வாட்டி அப்புடிதா ஆகுது அதனால என்னோட வேலை பெண்டிங்ல வந்தது எனக்கு கொஸ்டின் கே க்கு போது நா எத சொன்னாலு ஒத்துக்க மாட்டுக்கிறாங்க அவுங்க
ஓ அது என்ன சொல்றது அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்
ஆமாங்க கஷ்டமா இருக்கு ரொம்போ உம்
இல்லல செரி அத பத்தி இப்ப யோசிக்காம நெக்ஸ்ட்டு என்ன சொல்றது அடுத்தப்போ இப்ப சப்போஸ் எக்ஸாம்பிள் நீங்க மிஸ்டேக்காவே கூட பண்ணிட்டீங்கனா நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க
அது மிஸ்டேக் கெடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நா இன்னிக்கு என்னோட அக்கவுண்ட்சு வேல பாக்கலான்னு ஒக்காருவ இன்னிக்கு என்ன நெனச்சே நா சொல்றே பாறே இன்னிக்கு நா நெனச்சே அ ஏப்ரல் செவன்டீன் வரைக் கி என்னோட இன்கம் எக்ஸ்பன்ஸ் முடிச்ட்டே சோ இன்னிக் கு வந்து ஏப்ரல் எயிட்டின்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் பண்லா இல்ல ஒ த மே ஏப்ரல் தேர்ட்டி வர முடிச்சுட்லா சொல்லி போனே காலங்காத்தால காலங்காத்தால போய் உக்காந்தா ஸ்கூல்ல பெயிண்டர் வந்ட்டாரு இந்த ரூம்ல வந்து சாமான்ல்லா இருக்கு இதெல்லா நவுத்தி குடுங்க ஆயாம்மா கிட்ட சொல்லி சரி அவர் கூட மேல போய் எந்தெந்த ரூம்புன்னு பாத்துட்டு ஆயாமாக்க போய் சொல்லி இத நவுத்துங்கன்னு சொல்லி ஆச்சு அதுக்கப்புறோ இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து கேன்வாஷிங் போறதுக்கு எல்லா ரெடியா இருந்தாங்க இப்ப டிரைவர் வர்ல ஏ டிரைவர் வர்லன்னு கேட்டாக்கா அவர் ரிலேட்டிவ்ஸ் யாரோ எமர்ஜென்சில இருக் காங்க வர்லன்ட்டாங்க சோ அவங்கள எல்லா ரெடி பண்ணி நீங்க வந்து லோக்கல் இப்போ நியர் பை எங்க வாக்கபல் இருக்கோ நீங்க அங்க போய் கேனா கிங் பண்ணுங்க சொல்லி அமுச்சு விட்டாச்சு அதுக்கப்புறோ இன்னொரு ஸ்டாஃப் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இ எஸ் ஐக்கு எனக்கு வந்து ஒரு ஹெல் ப் வேணு கொஞ்சொ டாக்குமெண்ட்ஸ் வேணுனு சொல்லி அவரு பத்து வாட்டி கால் பண்ட்டாரு இந்த டாக்குமெண்ட் வேணு அந்த டாக்குமெண்ட் வேணு இது இருக்கா பாருங்க அது இருக்கா பாருங்க சொல்லி அவர் ஒரு பத்து வாட்டி கால் பண்ட்டாரு சேரி அப் புறமாட்டு என்ன பண்லான்னு உக்காந்தாக்கா மறுபடியு இப்போ எக்ஸாம் ரிசல்ட் போன வாரந்தா வந்துச்சு சோ அவங்க டாப்பர் லிஸ் ட்டெல்லா வந்து ரெடி பண்ணி பேனர் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சோ அந்த ரெண்டு பேனரு அதுக் கு உக்காந்தா அதுக்கே ரெண்டு மணி நேர போயிடுச்சு அதெல்லா ரெடி பண்ணி கரெக்ஷன்ல்லா பாத்து அமச்சு பிரிண்டிங் அனுப்ச்சாச்சு அதுக்கப்புறோ பாத்தாக்கா லன்ச்சு வந்துரு ச்சு லன்ச்சு முடிச்டு அதுக்கப்புறோ வந்து உ க்காந்தவுனே இவர் வந்ட்டாரு டேலி செக் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்டாரு எனக்கு வந்து போன ஜனவரி மாசத்தோட ஃபைல்ஸ்லா குடுங்க பேமெண்ட் என்ன பண்ணீங்க செலவு என்ன பண்ணீங்க அந்த புக்ஸ்ல்லா குடுங்கன்னு அவரு கேட்டாரு அவருக்கு அதெல்லா குடுத்துட்டு அதுக்கப்புறோ உக்காந்தா ஃப்ரெண்டு கால் பண்ட்டா அவனுக்கு இது மாரி கொஞ்ச காசு மாட்டிக்கிச்சு வயிஸ் அக்கவுண்ட்ல என்ன பண்ணு ஏது பண்ணு கொஞ்ச ஹெல்ப் பண்ணு அப்டின்னா அவனுக்கு கால்லயே கொஞ்ச கைட் பண்ணிட்டு இருந்தே அது இது இது இதுன்னு அப்டியே போயிச்சு இன்னைக்கு எனக்கு வேலையே இப்டி போச்சு அவ்ளதா முடிஞ்சு போச்சு ஆமா
இதுல இது எப்டின்னா இதே மாரி சிட்டுவேஷன் இப்போ ரீசன்ட்லி எப்பவுமே நடக்குறது தா ஆனா இப்போ அ என்ன சொல்றது ப்ரெஷ் டாபிக் அப்டின் சொல்லலா இப்போ எங்க வீ ட்ல எப்டின்னா நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணோ சோ வீடு ஷிஃப்ட் பண்ணும் போது ஒரு என்ன சொல்றது ஒரு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் வெச்சிருந்தோ ஒரு த்ரீ டேஸ் ஃபங்க்ஷன்
கிராண்ட் ஃபங்க்ஷனா
ஷிஃப்ட் பண்ணோ ஷிஃப்ட் பண்ண ஆ ஃபுல்லா புது வீட்டுக்கு ஆ புது வீட் சாரி புது வீட்டுக்கு மாறி போனனால ஒரு கிராண்டா த்ரீ ஆ மூண் நாள் ஃபங்க்ஷன் வெச்சிருந்தோ சேரி இப்போ எங்க இதுல எப்டின்னா அ ஃபங்க்ஷன் வெச்சா நறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒரு நாலு நாளுக்கு முன்னாடியே வந்துருவாங்க சோ இப்ப என் ஆமா அப்போ என்னாச்சுன்னா செரி அ இப்போ முக்கியமான இந்த மூண் நாள் பஃங்க்ஷனுக்கு மட்டு நாங்க ஆ வீட் லயே வந்து இந்த சமையல்காரர் அ அவங்கள எல்லா வச்சுட்டு காலைல இந்த மாதிரி அ சாப்பறதுக்கு இல்ல அந்த மாதிரி வந்து நாங்க வெளியில அ சொல்லுவாங்க இல்லையா கேட்ரர் வருவாரு ஆனா இங்க எப்டின்னா வீட்ல வந்து நம்மளோட கிச்சன் நம்மளோட பொருட்கள் எல்லாமே அ யூஸ் பண்ணி அவரு வந்து சமையல் செய்வாரு
ஓகே ம்
தோ ஃபர்ஸ்ட்ட் டே நா நா பார்த்த என்னடா இது அவுங்களையு வர வச்சிருக்காங்க ஆனா நம்மளு கிச்சன்ல எல்லா வேல செஞ்சிருக்கோ நான்ட்டில்ல என்னோட மாமியாரு வர்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அப்போ எதுக்கு அவுங்கள வந்து ஆக்சுவலி ஒரு நாளைக்கி ஆயிரத்தி ஐந்நூறு ரூவா குக்கிங்காக மூணு டைம் செரியா
ம்
நம்மளு வந்து வேல செஞ்சிருக்கோ அவுங்களு வேல செஞ்சிருக்காங்கன்னா எனக்கு என்னன்னு புரில நா அப்றோ என்ன பண்ண அடுத்த நாள் ஆ அ அடுத்த நாளுக்காக எல்லா மெனுவு ஆ வாங்கிட்ட என்னோட மாமியார் கிட்ட நீங்க ஃபஸ்ட் டு எனக்கு மெனு அந்த லிஸ்ட்ட குடுங்க நா வந்து அந்த எப் ப்டின்னா காலைல காலைல பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானோ லன்ச்சு சாய்ங்கால டின்னர் அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே கிச்சன் கவுண்டர்ல வெச்சர்ற அதுக்கப்பறோ நம்மளுக்கு என்ன வேல குக் பண் குக் வந்து குக் பண்றாங்க அப்றோ பாத்திரம் கழுவுறதுக்கு ஆள் இருக்காங்க அது எல்லாமே அப்போ நம்ம வந்து அந்த ரிலேட்டிவ்ஸ் கூட மத்த வேல நம்ம பாக்கலா இல்லியா அந்த மூணு நாள் அந்த அ அப்போ சேரி அப்டினு நா நைட்டு முந்தா நாள் நைட்டு ஒரு மணி வரை க்கு எல்லா அப்டியே நீட் அண் கிளீனா கிச்சன்ல ஃபுல்லா கிச்சன் கவுண்டர் ஃபுல்லா அவுங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே ஈவன் அ உப்புல இருந்து சர்க்கர வரைக்கு நா வெச்சுட்ட அதுக்கப்றோ மெனு அவுங்க கையில குடுத்துட்ட சோ இப்ப என்னன்னா நா நம்ம வேல வே வேற வேல பாக்கலா இல்லையா அவுங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தா தா நடந்தது ஏன்னா நா அங்க நின்னுட்டு இருந்த ஆ அவுங்களே எல்லாமே செஞ்சுட்டாங்க அவுங்களுக்கு மெனு குடுத்தனால அதெல்லா ஸ்மூத்தா அதுக்கப்றோ நானு சேரி இதுக்கப்றோ என்னன்னா என்னோட ஸ்கூல் கொழந்தையோட ஸ்கூலுக்கு போற வேண்டிய ஒரு இதாயிடுச்சி எனக்கு ஆ அவுங்களோட கிராஜுவேஷன் ப்ரோக்ராம்னால செரி ஆ இப்ப அதா எதுவு இல்லைல்ல நா கிராஜுவேஷன்க்கு போயிட்டு வரம்போது பாத்தா கிச்சன்ல என்னோட மாமியார் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நின்னுட்டு படப்படப்படன் வேல செய்றாங்க நா சொன்ன என்ன நடக்குது இங்க
ம்
நீங்க எதுக்கு உள்ள இருக்கீங்க அப்டிங்கபோது அ அவுங்க எதுமே சொல்ல முடில அவுங்க என்னென்னமோ சொல்றாங்க எனக்கு ஒண்ணுப் புரில அதுக்கப்பறோ பாத்தா மெனுல ஒரு ஐட்டமே இல்ல நா சொன்ன என்ன இது இம்பார்டட்டான கிரேவியே இல்லயே அந்த அண்ணாட்ட போய் கேட்டா அது உங்க மாமியாரே செய்யறன் சொன்னாங்க நா அதனால நானு விட்டுட்ட அப்டின் போது
அவங்க உஷாரு இப்டிதா நம்ம தலைல தள்ளி விட்ருவாங்க காசு மட்டு கரெக்டா வாங்கிப்பாங்க எல்லாத்
அ இல்ல இல்ல ஆக்சுலி கேட்ரிங் மேல தப் து சொல்ல முடியாது இப்ப என்னனா நம்ம வீட்லருக்கற பெரியவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது எப்பவுமே அவுங்கப் போயி இது இப்டி நடக்குதா இது இப்டி நீங்க பண்ணீங்ளா இது இப்டி நீங்க பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு அந்த அவங்கள தொந்தரவு குடு த்துட்டு அவுங்களையு கன்ப்யூஸ் பண்ணிட்டு அந்த டேவே அந்த அந்த அந்த நேரத் துல அவங்க நறயா வேல செஞ்சிருக்லா ஆக்சுலி நறையா வேல பெண்டிங்கா இருக்கறனாலதா நாங்க அந்த குக் பண்றவங்ளே அப்பாயிண் பண்ணோ ஆனா நீ ங்களு அவுங்க கூட செஞ்சுட்டு அவங்களையு கன்ப்யூஸ் பண்ணிட்டு நீங்க மத்த வேல செய்யாம இருக்கும் போது ஆனா இருக்குற பெண்டிங் வேல அன்னிக்கு முடிக்க முடியவே இல்ல உங்களுக் எப் டினா அடுத்தடுத்து வேற வேற வே இதுல வேற வேற ஏதோ ஒக்ஸ் வந்தனால உங்களோட ஒர்க் முடியல ஆனா இங்க எப்டினா எல்லா வேலையு நானுந்தா செய்வன் சொல்லிட்டு மத்த வேல நீங்க செய்யாம அந்த மாதிரி நெஜமா இப்ப உங்களோட ஆபீஸ் ஒர்க்லயு சரி எங்களோட வீட்டு வேலைலியு சரி ஒரு கன்ஃபியூஷ் கன்ஃப்யூஸ்ட் ஒரு டேஸ் வந்தேதா ஆகு
ம் கரெக்ட் அதுதா செம கடுப்பாவு நம்ம வந்து ஒரு டார்கெட் ஓடி போவோ இன்னைக்கு வந்து இது பண்ணிர்லா ஆ முடிச்சிரலானு ஒரு இதோடி நல்ல ஒரு பாஸ் திவா போவோ ஆனா நடுவுல இப் இப்டிதா வந்து அத டைவர்ட் பண்ணும் போது கடுப்பாகு நமக்கு ஒண்ணுமே பண்ணாத மாரி தெரியு ஆனா பாத்தாக்கா நம்ம வேல பண்ணியிருக்க மாட்டோ அடுத்தவங்க வேல அதெல்லா பண்ணி பண்ணி பண்ணி அதுவே நேர வீணா போயிறு
கரெக்ட் கரெக்ட் அது வந்து என்ன சொல்றது தடுக்க முடியாது ம்
எப்ப வாச்சி வந்தா பரவாயில்ல பட் என்னோட கேஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் டிவ் ஃபிப்டி பர்செண்டேஜ் இப்டிதா வருங்க சோ எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு அத இல்லாம இன்னைக்கு கி என்ன ஒரு குட் நியூஸ்னா எங்க வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் வந்துருச்சி புக் பண்ணி ரெண்டு வார கழிச்சி இன்னைக்கு தா சிலிண்டர் வந்துச்சி ரெண்டு சிலிண்டர் இருக்கு இப்போதைக்கி நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த்க்கு எந்த ஒரு பயோ இல்ல சோ அது ஒரு
கங்ராசுலேஷன்ஸ் கரெக்ட்டு தான இப் போல அங்க இருக்கிற என்ன சொல்றது சிலிண்டர் வந்து இப்போ ஒரு ஒன் வீக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹாட் டாபிக்கா தான இருந்தது சிலிண்டர் அப்டினு
அதா இந்த கடுப்புல வீட்டுக்கு வர கரெக்டா வீட்டுக்கு முன்னாடி சிலிண்டர் வந்துருச்சி
ஓ
ஓகே எல்லா கடுப்பையு இந்த இது பாத்தோனா ஓரளவுக்கு கொஞ்ச அப்பாடி நெக்ஸ்ட் ஒரு த்ரீ டூ த்ரீ மந்த்துக்கு டூ த்ரீ மந்த் இந்த இருக்கிற சிலிண்டர் ஒரு டூ மந்த்ஸ் போகு இப்ப வர சிலிண்டர் ஒரு டூ அண்டு ஹாஃப் மந்த்ஸ் எப்டி நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த்க்கு பிரச்சன இல்லன்ற மாரி ஒரு ரிலீஃப் வந்துச்சி
கரெக்ட் கரெக்ட் தா நம்மளுக்கு வந்து அதுவே பெரிய விஷயந்தான ம் ஏ இல்லாட்டி இப்போ என்னோட வீட்ல இந்த ஹவுஸ் ஹெல்ப் அந்த அக்கா வருவாங்க அவுங்க வந்து கேப்பாங்க உங்குளுக்கு எதாவது சிலிண்டர் தேவை இருக்கா ஏங்கிட்ட இருக்கு நா வேணா உங்கள்க்கு டூ தௌசண் ஃபை ஹண்ரடுக்கு குட்த்தர்றேனே அப்படின்னாங்க நானு மனசுல யோச்ட்டே எங்க இருந்துடா வரீங்க நீங்க எல்லா அப்டினு. நா சொன்னே வேண்டா வேண்டா எங்குளுக்கு இருக்கு ஆல்ரெடி சிலிண்டர் அப்டின்னு சேரி உங்க ஃப்ரெண்டுக்கு எதாவது வேணுமான் கேட் ட்ட கேளுங்க அப்டின் சொன்னாங்க நா சொன்னே சேரிப் பா கேக்குறே அப்டின்னு விட்டுட்டே அதுதாம்பா இந்த இரு க்கற ஜெனரேஷன் சைடு கேப்ல எங்க இருந்தெல்லா வந்து பணம் சம்பாரிக்க முடியுமோ அங்க இருந்தெல்லா ஸ் சம்பாரிப்பாங்க.
ஏனா வழி இல்லையே இப்ப பாத்தீங்கனாக்கா எல்லாமே காசு வெலவாஸ் ஏறி போச்சி எல்லார்க்கு காசு தேவையு அதிகமாயிடுச்சி குறிப்பா இந்த ஸ்கூல் ஃபீஸு ஹவுஸ் ரெண்ட்டு அதுக்கப்புறோ இந்த என்ன சொல்றது அ ஸ்கூல் ஃபீஸு ஹவுஸ் ரெண்ட்டு இது எல்லாமே டபுள்ட்ரு அ அப்புடோ மெடிக்கல் ட்டு இது ரெண்டுமே இந்த மூணுமே முக்கியோ மனுஷனுக்கு அதுதா டபுள் ட்ருபுளா ஏறிக்கிட்டு இருக்கு சோ அந்த மாரி நேரத்ல வந்து சேல்ரி மட்டு ஏறவே மாட் டுக்குனா சோ எல்லாருமே எதாச்சு ஒரு சோர்ஸ் பாப்பாங்க எதாச்சு ஒரு சான்ஸ் கெடைக்குதானு பாப்பாங்க இல்ல அவுங்கள சொல்லி தக்கு குத்தோ கெடையாது.
கண்டிப்பா கண்டிப்பா.
ஆ உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து பேசுவோ நம்ம அடுத் த கால்ல.
கண்டிப்பா நன்றி வணக்கம்.
ன்றி வணக்கம்.